ஹலோ ஆ கேக்குதுக்கா சொல்லுங்க்கா
ம் எப்டி இருக்க
நல்லாருக்கங்க்கா, நல்லாருக்கீங்ளா?
ம் நல்லாருக்கே, சாப்ட்டமா. நீ சாப்ட்டியா?
ஆ கா சாப்ட்டாச்சு
காலைலே எல்லாமே செஞ்சிடுவியா இல்ல மத்யானத்துக்கு திருப்பி போய் செய்வியாடா
இப்போ நா மட்டு இருக்கறதுனால காலைலே செஞ்சர்றதுக்கா
ம்
அ அவுங்க வேலைக்கு போகல வீட்லருந்தாங்னா அப்பப்போ செய்றது
ப்றோ ஓகே ஓகே ம் சோ மத்யான்த்துக்கு என்ன ஸ்பெஷல்?
சாப்பாடுதாங்க்கா சாதம், சாம்பார் வெக்கணு காலைல ஆ காலைல தோச சாப்ட்டாச்சு
ம் சேர் செரி
அக்கா
ம் உனக்கு ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லா நல்லா பிள்ளைங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ல்லா குடுக்காம நல்லா ஹெல்தி ஃபுட்ஸ்லா என்ன குடுக்கணு, எப்டி குடுக்கணு? கொஞ்சோ சொல்லு
ஒவ்வொரு ஏஜு குரூப்புக்கேத்த மாதிரி குடுத்தாவே கொஞ்சோ நல்லாருக்கு இப்போ பா அப்பாப் அப்பா ஏஜு குரூப்புக்கெலா அந்த, தானிய வகைகள் அது எல்லாமே ஊற வெச்சி மொளக்கட் ட்டுனதுக்கா ஒரு நாளைக் முன்னாடியே ஊற வெச்சி அந்த க்ளா அ ம் வெள்ள துணில கட்டி வெச்ட்டு அதுக்கப்றோ அது மொள வந் வந்துடு அத அப்டியே வே வேக வச்சு குடுக்கலா அத பச்சையாவே குடுக்கலாக்கா அது கொஞ்சோ அ ஹெல்த் துக்கு நல்லாருக்கு இந்த பச்சப்பயிறு, கா ராமணி அந்த மார்லா சொல்லுவாங்கல்லக்கா
ஆமா
ந்த மாதிரி அது அ மொள கட்னதுக்கப்றோ அத சாப்ட்டா அது ரெம்பவே ஸ்ட்ரென்த்து இன்னு சின்ன தைங்களா இருந்தாங்கன்னா அத மொளக்கட்னத அ வெயில்ல லைட்டா அ காய வெச்சிட்டு அத பவுட்ரு பண்ணி அ ஹாட் வாட்ரு சுடு தண்ணி வெச்சி அதுல மிக்ஸ் பண்ணி குடுக்கறது ரொம்பவே வெய்ட்டுக்கு க கெய்ன் ஆகறதுக்கு ஹெல்த்தியாவு இருக்கு அந்த பசங்களுக்கு ஆ பெரியவங்களுமே அத ப்டி பச்சையாவே எடுத்துக்கலா இப்ப வேக வெக்கணு அப்டின்னு கெடையாது மொளக்கட்னது அப்டியே எடுத்துக்கலா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தானிய வகைகள எடுத்துக்கிட்டா ரெம்பவே ஹெல்த்தியா இருக்குக்கா
அது வேக வெக்காம வெறும் பச்சையா சாப்ட்டா ஒரு மாதிரி இருக்காது
இல்லல்ல நல்லாருக்கோ அது கொஞ்சோ ஃபஸ்ட்டு பழகறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த தொண்டையிலியே நிக்கிற மாதிரி அ கொஞ்ஜோ ஒரு மாதிரி இருக்கு க்கும் அதுக்கப்றோ போக போக அது பழகிடும் உங்குளுக்கு
ம் ம் என்ன நானு
ஆ கா
ஆ சொல்லு சொல்லு றா
கடைகள்ல கூட இப்ப அத விக்குறதுக்கு வச்சிருக்குறாங்க
உம் ம் நானு ஸ்கூல்ல ஒரு வாட்டிக்கு ஒர்க் பண்ணு போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செக்கெண்ட் ஸ்டாண்டர்டு லைன்ல பாக்கும் போது ஒரு கொழந்த வந்து பாக்ஸ்ல அது மாரி தா ஆ எதோ ஒரு தானிய வகைகள் தா அது என்னனு தெரில ஆ அத வச்சு சாப்ட்டுட்டு இருந்தா என்னாடா இது பச்சையா சாப்டுரியே கேட்டு எடுத்து பாத்தா எனக்கு ஒரு மாரி தெகட்டுச்சு ஆனா அந்த கொழந்த பொறுமையா உட்காந்து சாப்ட்டுட்டு இருந்தா எதுவுமே மேம் கிட்ட வேணா ஒன்னு சொல்லல போதுனு சொல்லல அந்த ஃபுல் பாக்ஸ் காலி பண்ற வரைக்குமே அழகா சாப்ட்டுட்டு கொஞ்ஜோ கொஞ்சமா நடுவுல தண்ணி குடிச்சுட்டு இருந்தா எனக்கு அது ஆச்சிரியமா இருந்தது ஒரு வேள கிராமபுறோ டீரியர் வில்லேஜ்ஸ்லலா இப்டி தா சாப்பிட வைக்கிறாங்களா நம்ளுக்கு தா தெரியிலயா ஏனா யூஸ்வலா நா கஞ்சி செஞ்சிருக்கே இந்த ராகி கேலு அ அப்றோ ஒன்னொன்னு சொல்வாங்க பயிர் வக இதெல்லா இருந்து கஞ்சி செஞ்சு குடுத்துருக்குறே இல்லனா வெறு ராகியு மொளக்கட்டயு வச்சு ஆ பவுடுரு ஆக்கி ராகி ப்போ ராகி கஞ்சு மட்டு குத்துருக்கே அதாது சா வர்த்து வேற ஒன்னு சொல்லுவாங்கோ ஜோலோ மத் தை ஒன்னொன்னு இருக்கு ஆ அதே மரி ஒன்னொன்னு வகையு சொல்வாங்க அதெல்லா நா ட்ரையே பண்ணதல்ல ஆ கம்பு ம் கம்புலா நா ட்ரை பண்ணதே இல்ல
இல்ல கம்பு அது சூப்பரா சூப்பரா இருக்கும் கா அ கம்புல அது செய்றது நல்ல வாசனையாவு ‌ இருக்கு அது ஃபர்ஸ்ட் பழகுறது கொஞ்சோ கஷ்டோ ஆனா பழகிட்டோ அப்டினா அது எ-எ நம்ம ஈஸியாவே எடுத்துக்குலா அது ஹெல்த்தி ஃபெனிபிட் நறைய இருக்கறதுல
ஓகே ஏனா நா பழகுனதே இல்ல இந்த ராகியே களியே வந்து எங்ளுக்கெல்லா ஜெயில் சாப்பாடுனு தா சொ
ஆமாம்மா எனக்கு இங்க வந்ததுக் அப்புறோதா கலியே தெரியுவே நா களி சாப்ட்டதே இல்ல
அ நாலா வந்த புதுசுல களியா னூ சாப்டவே மாட்டே இதெல்லா எனக் பிடிக்கவே பிடிக்காது இதெல்லா ஜெயில் சாப்பாடு ஜெயில் சாப்பாடா போய் எனக்கு குடுப்பீங்க அப்டிலா பிரச் நல்லது அதுக்கப்பறமா பிரெக் ன்னுசில தா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லா திட் டி இத நீ சாப்டே ஆகணு இது ரொம்ப நல்லது அப் ஃபுல்லோ கெல்த்யிது இது ஜெயில் சாப் பட்லா அது வந்து சிட்டி சைடுல சும்மா அப்டி சொல்லுவாங்க இதெல்லா கிராமப்புறத்துலல்லா இப்டித்தா நீ சாப் ட்டா ஆகுணுட்டு அதுக்கப்புறமா அந்த கீர குழம்ப தொட்டு ஒரு வாய் ஊட்னாங்க அத வந்து நீ கடிக்க கூடாது டே மும்
ஆமா எனக்கு அது தெரியாது ந-நானு பஸ்ட்ல கடிச்சுட்டு ஒட்டுது இதெல்லாமா சாப்புடுவாங்க சாப்பாடா அப்டிலா தா இருந்தே அதுக்கப்புறோ ஒரு தடவ க-கறி கொழம்பு வச்சு ச-சாப்புடறதுக்கு எனக்கு சொல்லி தந்தது எப்டி குட்டி குட் அப்டியா ம் பால் மாதிரி செஞ்சி வெச்செ இப்பிடியே விழுங்கணு அப்டின்ற மாதிரி சொல்லி கொஞ்சமா சாப்புடுவே இப்ப எல்லாரு சாப்பிடறத விட கொஞ்சமா ஒரு சின்ன உருண்ட சாப்புடுவே
உம் எனக்கு ஃபஸ்ட்டு கீர குழம்புல ட்ரை பண்ணே அது ஒரு மாரி இருந்துது நோவே அப்டின்ட்ட அதுக்கப்புறோ ரெண்டாது வாட்டிக்கு கறிக் குழம்புக் குடுத்தாங்க அப்பா செம்மையா புடிச்சு போச்சு ஆனாலு அந்த பெரிய உருண்ட சொல்லுவாங்க பாத்தியா நாம்ப கடையில போய் இருவது ரூபாய் முப் போனான அத அவ்ளோ ஃபுல்லா சாப்ட மாட்டோ இப்ப வரைக்குமே அதுல கால்வாசி இப்ப நா வாங்குன்னா நானு பைய பாப்பா மூணு பேரு ஒரு உருண்ட ஃபுல்லா ஒரு ஒரு பாக்கெட் பார்சல் வாங்குனா மூணு பேரும் சாப்புற அளவுக்கு ஆளுக்கு கொஞ்ச கொஞ்ச எடுத்துப்போ ஆனா சைட் டிஷ் கண்டிப் ப்பா கறி கொழம்பு தா
ஆமா அது புதுசா பழகுறவங்களுக்கு அப்பிடி இருக்கும் போல்ல
ஆனா இங்க எங்க அக்கால்லா வீட்லியே செய்வாங்க இப்ப வருக்கு நா பழகுல ஆனா இப் இப்ப எங்க வீட் வீட்டுக்கு நா அம் அம்மா வீட்டுக்கு போனா இப்ப கேப்பாங்க உனக்குல அங்குல்லா களி செஞ்சு சாப் பழகி இருக்கிறால களி செஞ்சு கொடு களி செஞ்சு கொடு ஐயையோ களிலா செய்யவே தெரியாது எனக்கு அது வரவே வராது அது ஒரு வாட்டிக்கு அந்த மாவு கரெக்டா நம்ம கிண்டனுனா மாவு உள்ள உள்ள ஒட்டிக் சோ நமக்கு தேவல்லாத ஹெல்த் இது ஹெல்த் இஷ்யூஸ் தா ஆகு ஆஹ் அதனால அதெல்லா வேணாம் களி கிண்டனா கரெக்டா கிண்டணு நா செஞ்சே தரமாட்டே அப்படின்னா சொல்லி விட்ருவே
சரி சரி இங்க எங்க வீட்டுல இல்ல அக்கா நா இது வரைக்கு செஞ்சதில்ல எங்க வீட்டுக்கார் சூப்பரா செய்வாங்க எங்க மாமியார் சூப்பரா செய்வாங்க
அஹ்ஹ அண்ணனு சமைப்பாங்களா
ஆஹ் சூப்பரா சமைப்பாங்கக்கா எல்லாமே
பரவால்ல அப்பா அந்த கிராமப்புறத்துல இது ஒரு பெனிஃபிட் இங்கயு செம்மையா சமைப்பாங்க பிரியாணில இருந்து சிக்கன் வெறு வெஜ்ஜுதா தெரியாது வெஜ்ஜுலயும் சாம்பார் வைப்பாங்க எல்லா பொரியலும் பண்ணிடுவாங்க ஹாம் நான்வெஜ்ஜ் எக்ஸ் பெட்டு ந்து எல்லா ஜென்ட்ஸு அதா மோஸ் இந்த கிராமப்புறத்துல எல்லாருமே ஆஹ் யார பார்த்தாலு சமைக்கனா சூப்பரா சமைப்பே அப்படின்றாங்க நம்ம பசங்க கூட சின்ன பசங்க சர்ச்ல இருக்க பசங்களா கூட ஆஹ் சிக்கன் கொழம்பு செமயா செய்வேன் அப்படின்றாங்க அட பாவிங்களா நீங்களா எப்ப கத்துக்கறீங்கன்னே தெரிய மாட்டேன் ஏய் அஹ்
ஆமாக்கா இவங்க நல்லா சமைப்பாங்க அ எனக்கு பெரும்பாலும் வெளியே கடயிலெல்லா நாங்க சாப்பிட்றதில்ல ஏதாயிது ஏன் என்ன இது வேணு அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி வேணு இந்த டேஸ்ட்டில் வேணு இந்த ஸ்ட்ரக்சர்ல வேணு சொன்னா அத அதுக்கேத்த மாதிரி செஞ்சு தருவாங்க
அஹ் அண்ணா செய்யறதுல பெஸ்ட் எது
எல்லாமே பெஸ்ட்டா செய்வாங்க அ சிக்கன் சிக்கன் கிரேவி அந்த மாரி அது நல்லா செ செய்வாங்க
ஓகே சூப்பர் சூப்பர் உ மாமியார் செய்யறதுல
சட்னி வகைகள் தா அவங்க டிஃப்ரெண்ட்டா செய்வாங்க ஆக்சுவலி எனக்கு அங்க அ எங் எங்க ஊர்லல்லா சட்னி வந்துட்டு இந்த தேங்கா சட்னி அ கடலை சட்னி தவிர பொட்டுக்கடலை சட்னி அது தவிர வேற எங்களுக்கு சட்னி தெரியாது இங்க வந்துதா எனக்கு எல்லா டைப் ஆஃப் சட்னியு தெரிஞ்சது
உம் ஆமா இங்க கூட என் மாமியார் சொல்லிக் குத் அத்தா முள்ளங்கி சட்னிதா
ஆஹ முள்ளங்கி சட்னி தக்காளி சட்னி அப்புறோ அந்த. காராமணி அந்த அதுல எது ஒண்ணு செய்வாங்க. உழுவல் சொல்லுவாங்களக்கா உழுவல் சட்னி ஆஹ உழுவல் சட்னி அது. இதெல்லா எங்கல்ல சாப்பிட்டதுல்ல. இங்கே வந்துதா செஞ்சு பாத்துருக்கே சாப்பிட்டு.
எ எனக்கு இங்க மாமியார் அந்த பீர்கக்கங்காவா. அந்த தோல் சீவிட்டு அந்த தோல. ல சட்னி செஞ்சு குடுப்பாங்க. இதெல்லா எனக்கு புதுசா இருந்தது ஃபர்ஸ்ட்டு முள்ளங்கி சட்னி தா எங்க வீட்டுல மம்மி முள்ளங்கிள சட்னிலா பண்ணாங்க மம்மி சூப்பரா முள்ளங்கில சட்னியா என்னப்பாப்பா சொல். லுர அப்டின்னாங்க ஆமா மம்மி ரெசிபி எல்லா இருக்கு. மம்மி நா சொல்றே மம்மி சூப்பரா இருந்துச்சு. நா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணனு. ரொம்ப நல்லது அது சுகர் பேஷன்ட்ஸ்கு ரொம்ப நல்லதுன்னுட்டு. எங்க மம்மிக்கு ஒரு வாட்டிக்கு சொல்லிக் குடுத்து நா நீ என்னைக்காவது அ மந்த்லி ட்டுவைஸ் மந்த்லி திரைஸஸ். செஞ்சு சாப்பிட்டுக்குறாங்க.
ஓகே ஓகே ஆனா அது நல்லதுக்கா ரொம்ப பெனிபிட். அந்த கிட்னி ரிலேட்டடு ப்ராப்ளம் இருக். இருக்கறவங்க நீர் கோத்துருக்கிறது அது எல்லாமே சரியாகு முள்ளங்கி அது நீர் சத்து அதிகமா இருக்குது அதுல.
ஓகே ஓ. கே சூப்பர் உம்.
அது மட்டு இல்லாம ஸ்பெஷல் டிஷ் ஆஹ் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு. நான்வெஜ் ரிலேட்டடு. லேட்டாதாக்கா.
ஓகே ஓகே நம்மளுக்கு அந்த மீன் குழம்பு நம்ம சீஃபுட்ஸ் பக்கமே இருந்து வந்த. அதனால அந்த டிஸ்ஷஸ். தா நம்மளுக்கு செட் ஆகும்.
ஆமா இந்த சாம்பார் இதெல்லாம் செட். செட்டே ஆகாது ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு வரறேன்.
சரி சரி. சரி ஓகேமா. சரி பாக்கனும் பாப்பாவும் கூப்பிடுறா. உம் ஓகேம்மா உம் பாய்மா.